ஹலோ
கேக்குதா ஆண்ட்டி
அ கேக்குதுர
அ அம்மா கூப்ட்டாங்க அதா பொய்ட்டே ஆன்ட்டி எதோ சொல்ட்டுருந்தீங்கள்ள
ஆமாமா அ வந்து ஒங்க வீட் ட்லந்து வர்ற புள்ளங்களுக்கு நம்புளுக்கு வந்து நெறைய வித்தியாசருக்குது நீங்களா அப்டி இருக்ககூடாது அப்டின் சொன்னாக்க இவுங்க கரெக்டா அந்த மாரிதா ஃபாலோ பண்ணிக்குவாங்க அ டீச்சர்ஸ்ஸுங்களுக்கு எல்லா கொஞ்சொ ஒபே பண்ணுங்க ஒங்கள பாத்தா லே இந்த மாரி நெறைய ஓவர் மேக்கப்பண்ணிட் வராங்க படிக்கிறதுல அப்டி இப்டின் சொல்லிறக்கூடாது அதுனால அந்த படிப்புல நீங்க கொஞ்சோ கான்சன்டரேட் பண்ணுங்க அப்டின் சொன்னா நம்ப ஆஸ்டல் புள்ளைங்களு கொஞ்சொ ஈக்வலா கொஞ்சொ நல்லாவு படிப்பாங்க சம் யாரோ ர் ஒரு சில பேரு கொஞ்சொ டம்மிதா அதுக்காக எல்லா புள்ளங்கிளுமே டேலன்ட்டுன்னு சொல்லிற முடியாது இருக்குறாங்க ஆவரேஜ் ஸ்டூடண்ட்டு இருக்குறாங்க இங்க டாப்பர்ஸுங்களு இருப்பாங்க அப் ரொம்ப ப்ளோ ஸ்டூடண்ட்டு இருக் றாங்க அதுலா து போனாக்கா ஓரளவுக்கு ஆனா படிப்பாங்க ஆனா போனாக்கா டீச்சர்ஸ்னு சொல்வாங்க செரிமா படிக்குறதுல எதோ ஒரு அளவுக்கு இருக்குறாங்க இந்த மேக்கப்ப மத்துரொ கொஞ்ச கொறச்சுக்க சொல்லுங்கமான்ட்டு அடிஅடிக்கி அத கொஞ்ச சொல்லுவாங்க அதே அவுங்க சும்மா அப்டி எங்ககிட்ட பேசுறதுக்காக கொஞ்ச காமெடியாதா சொல்வாங்க அப்பறமா நாங்க பிள்ளைங் கிட்ட கேட்டாக்கா அ டீச்சர்ஸ்ங்க ஏதாது உங்கள திட்றாங்ளா சொல்றாங்கமா அப்டி எல்லா எது சொல்றதில்லங்க மிஸ் அப்டின்டு அவங்களு கைட் பண்ணுவாங்க நீங்கல்லா ஹாஸ்டல் புள்ளைங்க பத்ரமா பாத்து போணு செய்யணு பசங்கிட்ட ல்லா யார்ட்டயு பேசக் கூடாது செய்யக்கூடாது இப்டி இப்டிதா இருக்கணு வாடன்களுக் எல்லா சொல்றத கேளுங்க பண்ணுங்கன்னு அவங்களு கைட் பண்ணுவாங்கன்னு வந்து சொல்லுவாங்க பிள்ளைங்க வந்து சொல்லியிருக்குறாங்க நல்லா இது பண்ணுவாங்க அதெல்லா கோப்ரேட் பண்ணுவாங்க நல்லா ஒரு ரெஸ்பான்ஸ் குடுப்பாங்க புள்ளைங்கல்லா
ம்
அதெல்லா ஓகே தா
இந்த ஹாஸ்டல் பசங்க வந்து பிரஸ் னன் தெரிங்ளா ஆன்ட்டி ஆ டைமுக்கு படிப்பாங்க நல்லாவு படிப்பாங்க இப்ப டவுட்டுன் வந்தாலே உங்க கிட்டயு ஆடன்ஸ் கிட்டயு கேப்பாங்க அது ஏனா அ டீச்சர்ஸ் யார ஸ்டாப்ஸ் இருப்பாங்க இந்த டேஸ் காலர் பசங்களுக்கு வந்து பிரச்சனையே இதுதா எது படி படிக்கிறதுல வந்து இப்ப டிஃபிகல்ட்டி ஆய்டுச்சுன்னா அதாது இந்த டவுட்டுமே நாங்க வந்து டீச்சர்ஸ் கிட்ட கேக்க முடியாது அந்த மாதிரி போய்டு இல்லன்னா ஒரு மா ஆ நாங்க வந்து சேட் ஜி பிடி ன்னு போட்டாலுமே சேட் ஜி பிடி ம்மே ஒழுங்க சொல்லாது நா வந்து எங்களுக்கு வந்து இம்பாட்டன்ஸ் சொல்ல மாட்டாங்க ஆஸ்டல் பசங்களுக்கு இம்பாட்டன்ஸ் சொல்வாங்க ஆனா நாங்க என்ன பண்ணுவோனா ஹாஸ்டல் பஸ்ங்கிட்ட ருந்து இம்பாட்டன்ஸ் வாங்கிட்டு நாங்களு படிஸ்ட்டு அப்ப எங்களுக் கொடுத்த இம்பாட்டன்ஸ் அவங்களுக் கொடுத்துட்டு அவங்களுக் கொடுத்த இம்பாடன்ஸ் நாங்க வாங்கிக்கிட்டு ரெண்டு பேரு ஈக்வலா ஸம்ட்டி குரூப் கால் மாரி வச்சி நாங்க பேசி படிச்சி அ அதுக்கப்றொ அதுலந்து மார்க் வாங்கிடுவோ இப்ப நாங்க ஆஸ்டல் பசங்களுக்கு வந்து நாங்க கைட் பண்ணுவோ சில பசங்க வந்து அ ஆஸ்டல்லையே வந்து நல்லா ஸ்டாபர்ஸ்ல இருப்பாங்க அவங்க வந்து எங்களுக்கு கைட் பண்ணுவாங்க இந்த மாரி ஒருத்தங்க மாத்தி ஒருத்தங்க அப்டி நாங்க வந்து பிரிச்சு படி படிக்க ஆரம்மிப்போ இப்ப வந்து ஆஸ்டேல் பசங்க ஒண்ணு ன்னா அ டேஸ் காலர் பசங்க ஒண்ணு ரெண்டு பேர் ஒரு டீம்ல ரெண்டு பேர் ரெண் ட்ரெண் பேரா நாங்க வந்து பிரிச்சு அ அத வச்சு படிப்போ அதுக்கப்றொ நாங்க பேசிப்பொ சில டைம் வந்து குரூப்பா வந்து படிக்க ஆரம்பிச்ருவோ ஒரு மாரி ஆறு பேர் ருப்போ அதுல மூணு பேர் வந்து ஆஸ்டல் மூணு பேர் வந்து டேஸ் காலர் அப்டின்ட்டு ஒன் எல்லா பிரிச்சு அந்த மாரி படிப்போ சில டைம் வந்து கேள்ஸ்ஸுக்குனு தனி கேங் வந்து இருக்கு அந்த கேங் வந்து அ கேள்ஸுன்ற ஒன்னா சர்க்கிளா வெச்சு அ அது வந்து குரூப்பா மாத்தி அதுலெந்து சில பேர் வந்து அப்டே படிப்போ இந்த மா ப இந்த மாரி விஷயத்ல படிஷ்ட்டு அதுக்கப்புறோம் நல்லா விளாடுவோ அ என்ஜாய் பண்ணுவோம் அவுங்க எங்களுக்ஃ வந்து லீவ் சொல்ல மாட்டாங்க ஆனா ஹாஸ்டல் பசங்களுக்கு வந்து லீவ் எந் தயுமே எந்த டேட்லா சொல்லிடுவாங்க அத்னால ஹாஸ்டல் பசங்க வந்து எங்களுக்கு இன்ஃபமேஷன் தருவாங்க இந்த மாரி டீனு அவுங்கல்லா இன்ஃபமேஷன் தர து வந்து எங்களுக்கு டேரக்டா வராது ஹாஸ்டல் பசங்க மூலமா தா எங்களுக்கு வரு அதனால அதனால எங்களுக்கு ஹாஸ்டல் பசங்க ஒரு ப்ளஸ்சா இருப்பாங்க எ இதுவு ஒரு ப்ளஸ்சா இருக்கு அதனால ஹாஸ்டல் பசங்கனாலே ஒரு ஜாலியா இருக்கு எல்லாரு சொல்லுவாங்க ஹஸ்டல்ன்னா ரொம்ப ஜாலியா இருக்குன்ட்டு ஆனா எங்களுக்குதா தெரியு அந்த ஹாஸ் டல்யு ஒரு இதுவா இருக்குன்ட்டு
ஆமா இங்கெல்லாங்கூட நல்லாதா இருப்பாங்க ம் வாடன்கள் சில வாடன்கள்லா செரியா பழகுறதுல அப்படின்னல்லங்கூட செ அவ கேள்விப்பட்டேங்க அப்படின்ற மாரியெல்லா கூட எங்க ஹாஸ்டல்ல கூட சொல்லிரு க்குறாங்க ஆனா என்ன பொறுத்த வர்லியு நானு எந்த புள்ளைங்களாவு நானு அது மாரியெல்லாம் பாக்குறதில்ல பாகுபாடு பாக்கறதில்ல ஸ்டிட்டாவு இருக்க மாட்டே பேசுறதே நல்லாதா பேசுவங்க செய்வங்க அதுல சொல்லிடுவங்க எங்கள இது பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கெல்லா எங்கள ஏமாத்தணுனல்லா நெனைக்க கூடாது அப்புறோ ஏமாற்றது யாரன்னா நீங்கதா ஏமாந்துர்னு லாஸ்ட்ல அப்டின்னல்லா சொன்னா அவுங்க அதவே புரிஞ்சுக்குவாங்க எது நமக்கு துரோகமல்லா பண்ண மாட்டாங்க சேட்ட பண்ண மாட்டாங்க கரெக்ட்டா போய்டுவாங்க வந்துருவாங்க
சில பேர் புரிஞ்சுப்பாங்க ஆனா சில பேர் புரிஞ்சிக்குவு மாட்டாங்க ஆன்டி
ம் ஆமா அதெல்லா அதெல்லா புரிஞ்சுக்குங்க நீங்க இந்த மாரி பண்றது செய்யறது அ மடையங்கள ரொம்போ உங்க கூடவே சேந்து ரொம்ப கு்ளோஸா இருக்குறாங்க இத வெச்சு நீங்க வந்து வேற இதுலயெல்லா மிச்யூஸ் பண்ணிக் கூடாது அப்டின்னல்லா சொன்னாக்கா அவுங்க அதுலியே கொஞ்ச புரிஞ்சுக்குங்க அதெல்லா ஒண்ணும் பண்ணாதுங்க ஆனா எக்ஸாம் கிட்ட கிட்ட வர சேஜிங்கல்லையெல்லா நம்மகிட்ட கூட நம்மளவே அவுங்க கண்டுக்க மாட்டாங்க ஏனா அவுங்களுக்கு அவ்ளோ இது இருக்கு இல்லையா படிக்கிறது செய்யறது
ஆ
அதெல்லா இருக்கிறது னால நம்மகிட்டயே அவுங்க அவ்ளோ அட்டாச்சு வரவே மாட்டாங்க அவுங்க வேல என்னவோ ரெக்காடு எழுதுற வேல எழுத ரைட்டிங் ஒர்க் இருந்தா ரைட்டிங் ஒர்க் பண்ணுவாங்க அந்த மாரி இதுல எல்லா செய்வாங்க மோஸ்ட்லி சண்டே பாத்தாக்கா பேரண்ட்ஸுங்க வ ர நேரம் போக மத்த நேர்ல வந்து ஆ நம்மகிட்ட வந்துருவாங்க ஃபயர் கேம்ப் நடத்தலாமே அப்டினு சொல்லி அ ர அதுல ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ் எல்லா வெச்சு பாட்டுங்க போட்டு பயங்கரமா டான்ஸ் எல்லா போடுவாங்க அன்னைக்கு அவுங்க நாளு அவுங்க மார் ற்ற மாலை மகிழ்ச்சியாக்குவாங்க அன்னைக்கு அவுங்களுக்குன்னு வெச்சுக்கேயே
ஆ அவ்ளோ ஜா ஜாலியா இருக்க ஆன்டி
ஜாலியா இருப்பாங்க ரொம்ப இந்த டான்ஸெல்லாம் போடுவாங்க நீங்களு ஆடவ் வாங்க அப்புடி இப்புடின்னல்லா கூப்புடுவாங்க எங்களுக்கெல்லா ஆட தெரியாதம்மா நீங்க ஆடுங்க நாங்க ரசிக்கிறோங்க அப்படின் சொல்லிட்டு போட்டுவிட்டா ஒரு என்டர்டெயன்மெண்ட் அவங்களதெல்லாம்
அது அவங்க அவங்களுக்கு அது இருக்கக்கூடிய கடைசி ஒரே அந்த நாள்
ஆமா
அது அவங்க வந்து எதையும் நம்ம வந்து போர்ஸ் பண்ணக்கூடாது ஏன்னா ஆறு நாள் அஞ்ச நம்ம போர்ஸ் பண்ணிட்டோம் இருக்கிற ஒரே ஒரு நாள் அது ஒரு நாள் தான் விற்றனும் நம்பதான்
ஆமா மத்த ஹாஸ்டலுங்கலாம் எந்த ஹாஸ்டலும் எப்படி என்ன செய்தோ தெரியலை அந்த நாள்ல கூட அவங்க ஸ்டடி அவர் கொடுக்குவான்களோ கொடுக்கிறது இல்லையோ எனக்கு தெரியாது கொடுத்தாலும் நான் கொடுத்த அவங்க குரூப்புகள் எல்லாம் போட்ட போடுவாங்க கொடுத்து குருபுங்க போட்டோ போட்டா கூட நான் எல்லாம் போட மாட்டேன் நான் கேட்ட நான் ஒரேடியையும் சொல்லிருவேன் யார் வந்து ஆபீஸ் ரூம் கேட்டாலும் சொல்லிருவேன் பிள்ளைங்க எல்லாம் நல்லாவே இருக்கறாங்க சார் ஏழு நாளுமே அவங்க அதுலயே இது பண்றதுனால அவங்க மன அழுத்தமாயிடும் அதனால வந்து அவங்களுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணுமணி நேரம் நான் ப்ரீ குடுத்துடுறேன் சார் ஈவினிங்க் நான் ஸ்டடி பாத்து வச்சேன் அப்படின்னா நானும் எத்தனையோ நாள் நானும்ல்லிருக்கறேன் ஆபீஸருங்களுக்கு சரிங்கம்மா பாத்துக்காங்க அப்பிடின்னு அவ்ளோ தா அமைதியா ஆயிருவாங்க அதனால வந்து அந்த லாஸ்டனால வந்து அவுங்களுக்கு வாங்கி குடுத்
உங்கமே ஓடன எங்களுக்கு அடிச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ம்
குடுத்துருவுங்க ஆபீஸ் இருங்கயே சொல்லி நா இப்படிதா சொல்லி வாங்கி குடுத்துருவோங்க சரிம்மா பாத்துக்காங்க அவுங்களு அந்த மன அலுத்துல த டிப்ரெஷன் ஆக கூடாது எனி டைம் படிப்பு படிப்புனாக்கா எவ்ளோவுதா அவுங்க மாத்திர படிப்பாங்க சும்மா புக்க எடுத்து வச்சிட்டு நா சும்மா உக்கானு ஏமாத்துறதுக்கு அதுக்கு இப்பிடியேன்னே விட்டுருலால
கரெட் தா ஆண்டி
அதனால வந்து இப்பிடி விட்ருவோங்க ஆனா மதல்லு சொல்ல போனா எக்ஸாம் கிட்ட கிட்டதா நாங்களா கூட இந்த மாரி எல்லா படிக்க வைக்கோ கூட சனிக்கிழம சாயந்திரமே நாங்க ஸ்டடி எல்லா நா உக்காத்துக்க மாட்டே இருக்குட்டு உடுங்க அப்பிடின்ட்டு விட்டுட்டு அந்த ந சனிக்கிழம சாயந்திரம சண்டையு தீய விட்டுட்டு திங்கட்கிழம இருந்து புடிச்சுக்கோங்க இப்பிடி அதா ஆஸ்டெல் பிள்ளைங்களா ரொம்ப நல்லா ஜாலியா இருப்போங்க வீட்டுக்கு போயிட்டு வரும்போது எதாவது வீட்டுல சமச்சு குடுப்பாங்க அம்மாலையே ஏதாவது டிப்ரெண்டா செஞ்சாங்களானா எங்க வாடன் மிஸ்சுக்கு குடுங்கமே அ குடுங்கமா அப்பிடி இப்பிடின்னாலு எடுத்துட்டு வருவாங்க என்னவோ தெரியில வந்தா எடுத்துட்டு வந்து குடுப்பாங்க சாப்பிடுங்க மிஸ் அப்புடி இப்பிடின்னு
ஆனா நீங்களுக்கெல்லா வந்து மிஸ் ஆகுல்ல அவுங்க லீவ்ல போயிட் விட்டாங்கன்னா கொஞ்ச உங்குளுக்கெல்லா கஷ்டமா ஆயிருல
கண்டிப்பா ரொம்பவே நா மிஸ் பண்ணுவோங்க
ஹ அது சில பசங்க இருக் சரிங்க சரிங்க இவுங்கதா நமக்கு பேவரட்டா இருப்பாங்கன்ட்டு
அ ரொம்ப மிஸ் பண்ணி இப்ப லீவ்ல எல்லா ரொம்பவே மிஸ் பண்ணினே அது ஒரு பாப்பா எல்லா ரொம்ப போன் பண்ணி ரொம்ப கழுந்துட்டா உங்ள ரொம்பா மிஸ் பண் றங்க மிஸ் நானு நீங்களா கெடச்சது ஒரு கிஃப்ட்டு எங்ளுக்கு இன்னு ஒரு ரெண்டு வர்ஷோ உங்ககூட ஏன் நாங்க ஸ்பெண் பண்ணாம போய்ட்டுங்ளோ அப்டின் சொல்லி அழுதாங்க நா சொன்ன எத்தன ரெண்டு வர்ஷோ இருந்தாலு ஒரு நாள் பிரிவுதா
கரெக்ட்தா ஆண்டி அது என்னமோ உண்ம ஆ அது உண்மதே ஹ
நீ என்ன மாரி ஆட்கள இன்னு நீ நெறைய பேர சந்திக்க வேண்டிது இருக்குது என்னவே சந்திச்சிருந்தா வீட்லேவு எது இல்ல என்ன மாரி ஆட்கள் நீ நெறைய சந்திக்கணு வெளில போய்ட்டு சந்திச்சு அவுங்ககிட்ட இருந்து நெறைய ரெக்கவர் பண்ணிக்கோ பல்லம் பாத்துட்டு தெரிஞ்சுக்கிணுனு இங்க ஒன்ட்டே என்ன மாத்துருமே தெரிஞ்சுக்கறது இது கெடையாது என்ன மாரி உன்னு ஒரு நாலு ஆ ட்கள் வேணு நல்லவுங்ய நல்லவுங்க கெட்டவுங்க தா இது வெளியுங்கா புனு அதுக்கு மேற்கொண்டு டீ கா அடிக்காடி கா காலேஜு பாக்கணு தீல் அனுப்புமோது அந்த ஆபிஸ்ல நீ நெறையா சந்திக்க வேண்டிது இப்புடி புது புது மாற்றங்குளாதா நீ கொண்டு வந்துக்குணு உன்னுடைய லைப்புக்கு ஒரே இதுல கெடைக்க கூடாது
ம்
அப்டீனு சொல்லி நேத்து ஆறுதல் படுத்தின்னிருந்த
நீங்க நீங்கல்லா எங்க காலேஜுக் வந்தீங்கனா ம் எங்க காலேஜ் பசங்க சத்திமா விடவே மாட்டாங்க ஹாஸ்டல் பசங்க ம் ம் நீ நான் கேக்குற எனக்கே உங்கள வந்து பாக்கணுன் தோணுது
அப்டியா செரி உங்க ஆண்ட்டி வீட்டுக் வந்தீங்குளானா கண்டிப்பா வந்தா நான் இங்கதா இருப்ப சர்சுக்கு வந்தனனா வாங்க பாக்லா
சேரிங்க இது அம்மா கூப்புறாங்க இந்தா போய்ட்டு வந்துறே டக்குனு ஆ சேரிங் பாய்